ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஆ ஆ கேக்குது சரி இவ்ளோ நேர எதுவுமே கேட்கவே இல்ல அமைதியா இருந்துச்சு
ஆமா சவுண்டு எதுக்கு கேக்கலையே
ம் ஏதோ நெட்ஒொர்க் இஷ்யூன் நனைக்கற இப்ப கேக்குதா கிளியரா கேக்குதா ம் ஓகே ஓகே எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாயிர்கே நீங்க ம் ம் சூப்பரு
சாப்புட் ரெஸ்ட் எடுக் பாரஸ் தூங்க போயிட்டீங்ளா
ஆமா டைம் ஆயிட்ச்சில்ல நாளைக்கி ஓர்க் இல்ல போனோ
ஆமா நாளைக் ஒர்க் ஒர்க் பண்றீங்களா
ஆம் மா
சேரி சேரிங்க
ம்ம்
நா ஹவுஸ் வைஃப் தா வீட்ல தா இருப் பே சும்மாவேதா வீட்ல ஒர்க் நா பி யி
ஓ ஓஹோ
பி யி படிஸ்ட்டு வீட்ல சும்மாதா இருக்க
ஒ ஓஹோ
அ கொழந்தைங்க சின்ன இருக்காங்ளா இருக்காங்க அனால போல கால் இல்ல நீங்க சமச்சிட்டு போயிருவீங்ளா மேரிடா நீங்க
ஆமா மேரிடு ஆனா யாருமே இங்கில்ல ஃபாரின்ல இருக்காங்க
செரி செரி
நா மட்டு தா வீட்ல அதனால கொஞ்சோ இதா வரு சமைக்க இது பண்ணலா நா தனியா சமைக்கணுமா அதனால எரிச்சலா வரு
ஒரு வேல சமைக்காமையே பெயிருவீங்க
சமைப்ப சாப்டணுமே வேற வழி இல்லன்டு சமப்ப
ஆமா எப்டியு கொண்டு போனும்ல்ல ஆபீஸ்கு வேலை போற எடத்துல சாப்டறதுக்கு மதியானோ
இல்ல அது வந்துருவ ஒரு டூ டூ தாட்டிக்கு வந்துருவ
சேரி சேரி ஓகே ஓகே
அவ்ளோதா ஒர்க்கிங் ஹவர்ஸ்சு அதனால வந்துருவ வந்து
அ சண்டேலா லீவா
ஆ லீவு தா சாட்டடே சண்டே மோஸ்ட்லி லீவு தா
ம்
அதனால டைம் நல்லா போயிடு ஒண்ணு ரியாது நைன் தேட்டி டூ டூ டூ தேட்டி வரைக்கு தா ஒர்க்
ஆம் ஓகே ஓகே ஓகே இப்ப சமையல்லா எது நான்வெஜ் நல்லா சமப்பீங்ளா வெஜ் நல்லா சமப்பீங்ளா
ஏ ஹஸ்பண்ட் நான்வெஜ் தா நல்லா சமப்பேன் சொல்லுவாங்க வெஜ் சொதப்பிருவே அ ஆமா நா எங்க மேரேஜிக்கு அப்றோ தா இந்த சமயல் கட்டு பக்கமே வர்றது அதுக்கு முன்னாடில்லா ஸ்கூ வீட் ட்ல இருக்கு போதெல்லா சமக்கறதில்ல அம்மா கூட இருக்கு போதெல்லா
ஆமா வீட்ல இருக்கு போது சமயல் கட்டு எங்க இருக்குனு கூட தெரியாது
ஆமா ஆப்ட்ரு மேரேஜ் தா இந்த இதுக்கே வந்தது அதுக்கப்றோ தா கொஞ்சோ கத்துக்கிட்டேனே சொல்லலா
ம் நாளா கல்யாணாகி வந்து இப்ப எனக்கு ஏழு வர்ஷோ ஆயிட்டு வந்த வீட்ல ஒரு டைம் வந்துட்டு யாருமே வீட்ல இல்ல எதோ ஃபங்ஷனுக் போயிட்டாங்க போதுபோது அத்த அதாவ்து என்னோட மாமியார் சொல்ட்டு போயிட்டாங்க பருப்பு பருப்பு கொழம்பு வச்சுரு அப்டின்டு போயிட்டாங்க
ஆ
சேரி சொல்ட்டு நானு சரி ஓகே சொல்லிட்டே பாத்தா டா ச்சன் கபோர்ட தெர்ந்தா நெறைய பருப்பு இருக்கு உள்ள தொவர பருப்பு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு என்ன பருப்புலாமோ இருக்கு எனக்கு அது என்ன பருப்பு போட்டு வக்ணுன் கன்ஃப்யூஸ் ஆயிட்
அ அ
நா என்ன பண்ணே கடல பருப்பு இருக்குல்ல கொழம்பு கடல பருப் அத போட்டு எல்லா குக்கர்லலா போட்டு மூடி வச்சாச்சு விசில் வந்துருச்சி தெறந்து பாத்த வேகவே இல்ல என்ன நம்மளு போட்ட பருப்பு வேகவே இல்ல அப்டி சொல்ட்டு நானு செரி ஒருவேல இப்டிதா இருக்குபோல் நென வச்சாச்சு அப்புறதா சொல்றாங்க இவங்க எங்க வீட்டுக்காரங்க நீ கொழம்பு வச்சதுல்லா நல்லாதா இருந்துச்சு அனா பருப்பதா கொஞ்ச மாத்தி போட்ட வேற பருப்பு போட்டுடே
பரவால்ல கோ கோவ்ப்படாம சொல்லிருக்காரு குல்ல
பண்ணு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அதுக்கப்புறல்லா போக போக என்னை ப்டிருக்கு கொழம்பெண்ண உப்புல்ல ஒரப்புல்ல காரோ இல்ல ஒன்னு இல்ல அப்டின் திட்ட ஆரமிச்ருவாங்க
ஆனா எனக்கு வெஜிடேரியன விட நான்வெஜ் வந்துட்டு நான்வெஜ் து செய்யறதுனால வெஜிடேரியன் செய்றதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகு அரம நேர கூடா ஆகு கஸ்ட்டமாருக்கு
வேவு நான்வெஜ் வந்து கொஞ்ச ஈஸி எல்லாத்துக்கு ஒரே ஃபார்மேட்டா இருக்க மாரி இருக்கு ஈவிஸ் ஆ இது வெச்சிதா ஒன்னொன்னு ஒவ்வொரு இதாருக்கு அது ரொம் ரொம்ப அப்டியே தெர்லன்னா யூட்யூப்ப பாக்கனு இல்ன அம் மாக்கு ஃபோன் அடிக்கணு அந்த மாரி இருக்கு இதுன்னா எல்லா ஒரே ஃபாமேட் ட்டா இருக்குறதுனால கொஞ்ச ஈஸியா பிக்கப்பு ஆவுர மரி இருக்கு
ஆமா நா நான்வெஜ்ஜி ஓரளவு செய்வ பிரியாணி மட்டு செய்ய தெரியாது அது இன்னு
இல்ல இல்ல பிரியாணி நானு சொதப்பிடுவே எனக்கு இந்த குழம்பு வக்கிறது புடிக்கு அதுக்கப்றோ வந் ந சே பெப்பர் போட்டு வக்கிறக்கு அதல்லா கொஞ்சோ நல்லா வச்சிருவே அம்மே பிரியாணி ஆனா வராது எனக் கு கொழம்பு ஐட்டம்ஸா வச்சிது
அ அந்த அளவுல்லா தெரியாது எவ்ளோ அளவு போடணு வெக்கணுங்குறது தெரியாது சொதப்பிடுவே அதலா எது செய் மட்டே
மீன் கொ ஃபிஷ்யுமே வந்து எப்பயாச்சு நல்லா வப்பே எப்பயாச்சு நல்லா சொதப்பிருவே ஆ ஃபிஷ் வக ஆ சிக்கன் மட்டனு இன் மாரி
ரொம்ப கொதிக்க விட்டன்னா மீனெல்லா கரஞ்சு போய்ரு முள்ளுதாருக்கு என்னம்மா இது கொல கொலன் மீனெங்க மீனில்ல முள்ளுதாருக்கு இருந்தாரா
ம் ம் ம் எனக்கு ஃபிஷ்ஷு சரியா வராது சிக்கனு மட்டனு அந்த மாரி வேற எதாவ்து ஒன்னு வாங்குறாங்கன்னா கொஞ்சொ நல்லா வப்பே மத்தபடில்லா சொதப்பிருவே வெஜ்ஜு வந்து கொஞ்சொ எதாவ் புளி கொழம்பானா கொஞ்சொ அவரு ந புடிக்கலேம்பாரு சாம்பாரு எப்பயாச்சு நல்லா வரு எப்பயாச்சு சொதப்பு
எங்க வீட்ல புளி கொழம்பு எப்ப வச்சாலு நல்லா இல்ல சொல்வாங்க சாப்புற அதனால நல்லால்லன்ருவாங்க ஏனா அவுங் இங்க இருக்றோங்களுக்கு புளிகொழம்பே புடிக்காது
ம் அதா புளிகொழம்பு என்னான் தெர்ல ஏனா புடிக்க மாட்டேங்கிது எ ஹஸ்பண்ட்டுக்குமே புடி
நானே யூடியூப் பாத்து நறைய புளிக்கொழம்பு புளிக்கொழம்லே நறைய ஸ்டைல்ரு க்குல வெங்காயோ வெள்ளப்பூண்டு போட்டு வக்கிற கொ கொழம்பு கத்தரிக்கா முருங்கக்கா போட்றது வாழக்கா போட்றது நானு எல்லாமே ட்ரை பண்ணி பாத்தே ஏனா எனக்கு புளி கொழம்பு ரொம்ப புடிக்கு சாம்பார விட புளிகொழம்புல சாப்ட்டு போய்ரலா நா நெனப்பே சாம்பார் தா எனக் பிடிக்கவே பிடிக்காது ஆனா இங்க உள்ளோங்களுக்கு பிடிக்காதனால வக்கவே விட மாட்டாங்க
ஓ ஓ நா வாரத்துக்கு ஒரு நாளாது இந்த பருப்பு வகைல உள்ளது சும்மா எதாவ்து சேப்பே அத புளிக்கொ புளிகொஞ்சமாது ஊத்தி தானே செய்ற மாரி இருக்கு ஆனா அவ ரு புடிக்கலேம்பாரு ஆனா எனக்கு பற பயிரு வகைல எதாவ்து ஒரு வாரத்துக்கு ஒரு பயிரு வக சேத்துர்னு அ ப்டின்ட்டு இருப்பே ஆனா புடிக்கலன் சொல்லிட்டு இது பண்றதுனால வக்கவு மாட்டே அதுனால சே போ ஆனா அவரு ஃபாரின்லரு க்கதுனால நா என்னா ஒரு டூ மன்த்ஸ் தா அவருக்கு சமப்பேனா அதனால ஆ அவருக்கு டூ மன்த்ஸ் அவரோட இஷ்டப்படியே அவருக்கு புடிச்சதாவே சமைக்க இது பண்ணிக்வோ ஆமா அதனால அப்டி ஸ் பாத்துக்குவோ அப்டின்ட்டு அப்டே வுட்ருவே
ம்
ஜாலிக்கி பத்து மாசோ எ இஷ்டோ என்ன வேணாலு சாப்ட்டுக்குவே
ஏ நீங்க நீங்க அங்க போலயா அவுங்க கூட போலயா ஃபாரினுக்கு
இல்ல நா போய்ட்டு ட்ரை பண்ணே ஆ டூரிஸ்ட் விசால தா போவே போனா ஒன் மன்த் டூ மன்த்ஸ் தா ஸ்டே பண்ண முடியு
ஆ அதுக்கப்றோ நம்ம எல்லா லாங் ஸ்டே பண்ற மார்னா அந்த இல்லயா ஏனா என்னோட தங்கச்சிக்கி இப்போதா மேரேஜ் ஆச்சி அ அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சவுதிலருக்காங்க அவ வேற ஒட்னே ப்ரெக்னெட் வேற
இல்லெல்ல அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிய பொறுத்துருக்கு அது ப்ப அரபு கண்ட்ரிஸ்லலா வந்து ஃபேமிலியோட வித்து ஃபேமிலியோட இருந்துக்கலா எ ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரு அங்க வேணா
ஆ
ட்ரு டூரிஸ்ட் விசால இருக்கலா மத்தபடி ஜாப் கெடச்சா சேந்து இருக்கலா அப்டி இல்லனா வ து வர வேண்டிதா ஒன் மந்த்து டூ மந்த்ஸ்தா
க்றோங்கிற வீசா வேணு நம்ப்ளுக்
ஆமா ஆமா சும்மா இருக்க முடியாது இருந்தா டூ மந்த்துதா இருக்க முடியு டூரிஸ்ட்டிற்ல போய் ட்டு அங்க இருந்துட்டு வந்துரணு அதுக்குள்ள டூ டூ மந்த்ஸ்ல வேல கடய சேச் பண்ணி பாக்கலா அப்படி கெடக்கலன்னா விட்டுட்டு இருக்க வேண்டிதா அ ஒன்னு அப்டியேதா எனக்குல்லா எனக்குல்லா மேரேஜ் ஆயி ட்வெல் யேர்ஸாச்சு
ஆ
மேரேஜிது அப்டியேதா ஓடிட்டேதா இருக்குது இதே மாரிதா
அப்டியா வந்து எ தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணோ அ கூட்டு போறேன் சொல்லிதா மேரேஜ் பண்ணாங்க அப்பறோ அவ வேற ஒடனே ப்ரெக்னன்ட் ஆயிட்டாலா அத்மாரி அலைய வேண்டான்ட்டு விட்டு போய்ட்டாங்க அதனால இங்கதா இருக்கா
சொல்லி பன்னெண்டு வர்ஷமா ஏமாத்திட்டாரு கூட்டிட்டு போய் வெச்சுக்கிறே அப்டினு
பிள்ளைங்க அப்ழடிதா இருப்பாங்க போலாங்க
கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு அப்டியே ஏமாத்தி கல்யாணோ முடிஞ்சிச்சு அதுக்கப்புறோ ஒன்னுதியு கேக்கவு முல்ல செரி போங்க அப்டினிட்டு உட்டாச்சு ம் ஆனா டூரிஸ்டு வீசால்ல மட்டு ஒரு முன்னாடி ஜாப் கெடைக்கிறதுக்கு முன்னாடி போய் ட்டு இருந்துகுட்ருந்தே ஜாப் கெடச்சிட்டோன்ன அ போவு முடியல எப்பயாச்சு போ அப்பவுமே ஒரு டூ டைம்ஸ்தா இது வரைக்கு போயிருக்கே ஜாப் கெடச்சி எய்ட் யேஸ் ஆச்சு எய்ட் யேஸ்ல இதே மாரிதா டூ டைம்ஸ்தா போய்ட்டு வந்துருக்கே என்னன்னா எப்போதுமே வ
அ டூரிஸ்ட் வீசனா வர்ஷா வர்ஷோ போட்டுக்லாமா வர்ஷோ வர்
ஆ நம்ப எப்பவும் போய்க்கலா எப்ப வேணாலும் போய்க்கலா காசு இருந்ததுன்னா ஒண்ணு ப்ரெச்சன இல்ல ஆ ஆமா ஆனா கொஞ்சோ கேப் ஒரு பதினஞ்சு நாள் கேப்ல ஒரு டூ மந்த் அங்க இருந்துட்டு திரும்ப இங்க வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் க்கு அங்க இருக்கணு இருந்துட்டு திரும்பவு வீசா அப்ளை பண்ணி திரும்ப போய்க்கலா அந்த மாதிரி ஆ அந்த மாரியே போயிருக் கே கண்டியூவா ஒரு ஃபோர் மந்த்ஸ் அந்த மாரி போயிருக்கே பதினஞ்சி நாள் மட் டு இங்க வந்துட்டு திரும்ப இருந்துட்டு திரும்பவும் போறது
ம்
அங்க வந்து ரென்டல் வந்து கூடுதலா இருக்கு ரேட்டு ஆ
அதா தனியா ஃபேம் பேச்சுலர்னா மொத்தமா ஷேர் பண்ணிக் கிலா ஃபேமிலி கூட்டு போனா இது பண்ண முடியாது மேனேஜ் பண்ண முடியாது
அவுங்க இப்போ இருக்கறாங்கனா அவுங்க ஹாஸ்டல்ல கம்பெனி ஹாஸ்டல்ல தங்கிக்குவாங்க அக்கமன்டேஷன் அவுங்களே குடுத்துருவாங்க அ இப்ப நாலா போறேன்னா தனியா ஒரு வீடு புடிக்கனு ரூம் புடிக்கனு அதுக்கு ரென்டல் ஆ சாப் பாட் செலவு அதெல்லா இருக்கிறதுனால அதுக் ரொம்ப இதாகு டிக்கெட் போட்டு அங் ஆமா அதுக்கே போய்டு
போட்டாங்க அத் சொல்ல
ஆமா அது சிங்கப்பூர்லலா ரொம்ப இதா இருக்கு செலவு ரூம் செலவு தா அதிகமா இரு ம் அங்கெல்லா மத்தபடி பாக்கி எல்லாமே இந்த மல்லிக அது இதுெல்லா வந்து காய்கறியோ எல்லாமே கொஞ்சோ ஓகேயா இருக்கு ஆனா ரூம் ரெண்டல் வந்து அதிகமாவு சிக்ஸ்டி தௌசண் தாண்டுணுது இப்பெல்லா பாத்தா இன்னுகொஞ்சோ கூடுதலாவே இருக்கு நெனைக்கிறே நா போய் ஒரு ஃபைவ் இயர்ஸ் போல இருக்கு அப்பயே ஒரு சிஸ் சிஸ்ட்டி சவன்டி தா குடுத்துட்டு இருந்தாங்க ம் அதுவு ஒன்னு ஒரு ரூம் மட்டுந்தா ஹால்ல எல்லா செல பேர் வந்து அலோ பண்ணுவாங்க செல பேர் ஹ ஹால்ல உக்கார கூடாது அப்டின்னு ரூல்ஸே போட்ரு அங்கலா அந்த ரூம்ம விட்டு வெளில வரகூடாது உங்ளுக்கு ரூமு கிச்சன்னு அந்த ரெண்டு மட்டுந்தா அ ஹால் ஹால்ல வந்து உக்காருவோ அப்டின்லா இருக்க கூடாது அப்டிம்பாங்க ஆனா நா போன இதுல வந்து எங்க மு அ இது வரைக்கு ஒரு மூணு நா மூணு வீடு நாலு வீடுன்னு ஸ்டே பண்ணிர்க்கே திரும்ப திரும்ப ஆனா ஒரே வீட்டுக்காகதா போவோ நாலு வீடுமே கொஞ்சோ லூஸா தா விடுவாங்க ரொம்ப ச் இந்த மாரி ரூல்ஸ்லா போட்டுகிட்லா இருக்க மாட்டாங்க அது அப்டியே பேமிலி மெம்பர்ஸ் இந்த மாரி ஆய்டுவோ அங்க போம்போது எல்லாந் தமிழியேன்ஸ் பே அதனால கொஞ்சோ ஓகேயா இருப்பாங்க
சேரி சேரி
இங்க தமிழியன்ஸ் அ பாக்குறதே பெரிய ரார் அ இருக்கு அப்டிங்கும்போது ஒரு ஃபேமிலியா கேதர் ஆகிட்றது அ அதனாலா அங்க கொஞ்சோ சென்சார்ல ஏறு ஆமா அதாவது கடல் வுட்டு தேசோ வுட்ட தேசமா போயிருக்கோ அப்டிங்குபோது இருக்கறவங்கள்டாச்சி நல்லா பிரண்ஷிப்பா மெயின்டன் பண்ணிரனு ம் அந்த மாரி ஆகு
ஓகே சிஸ்
ஓக்கே
சேரிம் வச்ரவா
ஆ சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே நல்லா ஜார்ச் வேர இல்ல ஓகே ஓகே பாய் ம்